ஆ கேக்கு உங்க கேக்குதா
ஆ கேக்குதுங்க இப்பதாங்க என் தங்கச்சியே கூட்டிட்டு வந்துடு
உம்
அதிசயமா எங்க அப்பா அம்மா கூட உக்காந்து பேசிக்க இருந்தாங்க
ஓ நீங்களா உங்களுக்கு நாளைக் வெளியே போணு சொல்லி நீங்க எல்லா திப்மே பேசுறீங்க எல்லாத்தையுமே அன்பு காமிக்கிறீங்க
ஆமாங்க அது மட்டுடாம எங்க அப்பாக்கு ஒர் ஞான உதயம் வந்துருக்குங்க
என்னது
ஆ எப்பேவே வந்துட்டு எங்களோட இத்ல கல்யாணம்னா மாமாசீர்னு ஒண்ணு செய்வோங்க எங்க அப்பா வந்துட்டு தாய் மாமா வா
ஆ உங்க அப்பா சைடு சொந்தமா உங்க அம் அம்மா வீட்டுக் குள் சொந்தமா
அப்பாவோட கூட பெறந்த அக்கா பையங்க
சேரி சேரி ஆ
ஆ அவங்க அவங்களுக்கு வந்து நா சொந்த தாய் மாமா பொண்ணு ஆ அவ் அப்டி அப்ப வந்து மாமா சீர் எப்வே வந் து அவுங்க வீட்ல இருந்து பைய வீட்ல இருந்து மாமா வீட்டுக் கூடிட்டு வந்து செஞ்சி திரும்போ பைய வீட்டுக் கொண்டு போய் உடுவாங்க இங்கேர்ந்து குளிக்க வெச்சு புது துணிய போட்டு உ சாப்பாடு ஊட்டி விட்டி எ ஊட்டி விட்டு கொண்டு போய் உடுவாங்ளா எங்க ஃபஸ்ட்டு அத்தயோடப் பையனுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோ அது இங்கே அ அ வந்துட்டு போவோ அது பக்கொந்தாங்க இருந்தாலு ஏம் பொயிட் டைம்மு நேரத்த வீண் அடிக்குணுன் சொல்லிட் டு அங்கயே வந் து வெச்சு பண்ணிட்டோ அப்பற எங்க அப்பா சொன்னாங்க இந்த டைம் நம்ம வந்து கூட்டிட்டு வந்துர்லா நம்ம வீட்டுக்கே அப்பதா வந்து கொஞ்ச கெத்தா இருக்கு கொஞ்ச நல்லா இருக் அ கௌர்வமா அ ப்புடி இருக்குன் சொன்னாங்க நானு வந்துரு இத சொல்ணுன் நெனச்சிட்ருந்த செரி நம்ம இதுல போய் மூ க்க நொழச்சம்னா
ஒனக்கெதுக்கு இதெல்லா வேலைய பாட்டு போம்பாங்க நம்மளயவே அ
வாங்க ஆ நமக்கு இப்டி பண்ணுனம்னா கொஞ்ச நல்லா இருக்கு இல்லைங்க நம்ம நம்ம பண்றோ அப்ப கொஞ்ச நல்லா பண்ணு இல்ல
ம் ம் வே நீ இதெல்லா பண்ணா நம்மளுக்கு வேண்ணே கைல மைலாஞ்சி படுவா மினி க்கள் என்ன நம்ம வீட்டுலதா கல்யாணமாரி நம்ம நடப்போ
ஆமாங்க இது எங்க வீட்டு கல்யாணந்தாங்க இப்போ இன்னி அ அ இன்னிக் இன்னிக் இங்க வந்துட்டு இவ
எங் எங்களயெலா கூப்டமாட்டிங்ளா உங்க மாமா கல்யாணத்துக்கு நம்ம மாமா கல்யாணத்துக்கு
நா கூப்புடுற நீங்க மாமாட்டுஸ் சொல்லி எங்க மாமாவே உங்ள கூப்ட்டு கூப்புட சொல்ற மாமா மாமா கிட்டயே மாமானு கூப்பிட்டது ல்ல அதாங்க இப்ப ஒரு புது பய வேற வருதுங்க பயனா பயமில்ல செரி நம்ம வந்துட்டு ஆஹ் அது அத்த அக்கான்தா கூப்புடுவே அத்தைன்னனு கூப்பட மாட்டே அது வந்து அவுங்க வந்துட்டு நம்ம போய் இப்போ யாராவது கூப்பிட சொன்னா பேரு சொல்லி இங்க வா நீ வா போண்ணு பேசுனா இங்கேந்து அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிரு ஓ என் புருஷன வந்து எப்படி நீ வந்து இப்படி கூப்பட்லாம் ஆஹ் ஆமா
கூடியால் எல்லாருமே அது எப்டி அது மென்மையா என்ன அக்கவா இல்ல
அது என்னன்னே தெரியலீங்க நம்ம நாளைக்கு நா வந்து நேர்ல பாத்தாதான் எனக்கு தெரியும்
இன்னு நீங்க நேர்லயே பாக்கலையா பாத் பாத்துருக்கீங்கள
ஆஹா நேர்ல என்னும் பாத்ததே இல்லைங்க எங்க அம்மாதா பாத்துருக்காங்க
ஓ செரி செரி ஆ
அப்றோ கேக்குதுங்ளா
ம் கேக்குது சொல்லுங்க
அப்புறோ வந்துட்டு எங்க அம்மா வந்து ஹ்ம் என்ன சொல்றதுங்க பொண்ணு பாக்க போறப்ப எங்க அம்மாதான் வந்து பூ வச்சுடுவாங்க அதா தாய்மாமாவோட ஓய்ஃப் பாத்தாதா பூ வைக்கணு அப்ப எங்க அம்மா பூ வச்சுட் விட்டிருக்காங்க பொட்டு பொட்டு வச்சு விட்ருக்காங்க எல்லாத்தோட கால்லயும்
புரியல என்ன
எல்லா கால்லயும் அம்மாவே சொல்லிருக்காங்க நாதான் பொண்ணோட அத்த
ஆ யாரு யாரோட கால்ல விழுகணும் எனக்கு கேக்க மாட்டேது யாரு யாரோட கால்ல விழுகணும் ஆமா ஆமா
அவங்க வந்து
செரி
அப்ப வந்து கீழ உட்க்காந்து கால்ல உழுகு யாரு நிக்கிறாங்களோ அப்ப கால்ல உழுகுவாங்க அந்த பொண்ணு நா வந்து உங்களுக்கு வெக்கறேனு வெச்சுக்கோங்களே நீங்க வந்து என் கால்ல விழுகுவீங்க ஆமா விழுகணு அந்த பொண்ணு வந்து எல்லாத்தோட கால்லயு விழுந்திரு ஆமா ஆஹ் ஆனா எங்க அம்மா கால்ல
ஏ
அதுக்கப்புறோ தெர்லிங்க அதுக்கப்புறந்தா எங்க அம்மா சொல்லிருக்காங்க நான்தா பொண்ணோட அத்த அப்டின் சொல்லி சொல்லி ருக்காங்க அப்படிங்ளா செரிங்க அப்டி சொல்லிட்டு நான் உங்கள வந்து நினைச்சிட்டேங்க அப்டின்னு சொல்லுச்சா இதெல்லா வந்து என்ன நியா நியாயமாவா இருக்குது எங்கம்மாவே சொல் றாங்க இதெல்லா ஓவரா தெரியலையா அப்டின் ட்டு இத்தனைக்கி எங்க அம்மா சுடிதார் போட்டுட்டு போயிருந்தா சுடிதார் போட்டுட்டு போயிருந்தா சொன்னா கூட ஒரு விதத்துல ஒத்துக்கலா ஏதோ ஒரு விதத்துல எங்க அம்மா சாரீ கட்டிட்டு அழகா பூவல்லா வெச்சு மினிக்கிட்டு போனாங்க எங்கம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க நீ வந்து இப்படி ரெடி ஆகுவேனா நா உன்ன விட ரெடி ஆகுவ
ஆஹ் அது எல்லாத்தோட அம்மாவு பேசுறது தாங்க எதாச்சு ஒரு இது வந்துட்டா போது நம்மளை விட நல்லா அழங் கா ஒரு இதாயிட்டு போய் அங்க நம்மல்லெ நம்மளோட இத அசிங்கப்படுத்திட்டு பாரு அம்மா எப்படி இருக்கா புள்ளப் பார் எப்படி இருக் கா அந்த மாரி யி பண்ணிட்டு மாறணு
ஆமா இப்ப நீங்க மயிலாஞ்சினு சொன்னாலே மயிலாஞ்சி போணுனு ஞாபகம் வருதுங்க நல்ல வேள ஞாபகப்படுத்துனீங்க
யார் போட்டுவிடுவா உங்களுக்கு ஓ ந நம்ம தோழி மயிலாஞ்சி தோழி
ஆஹ் மைலாஞ்சி தோழி ஐயோ நா அங்க எல்லா வர்ல நானே போட்டுப்ப
நீங்களே போட்டுப்பீங்களா எப்படி இந்த எடத்துக்கு போயி ஆ ஓ
கல்யாண தப்பதா அஹ் அது வந்துட்டு அஹ் இங்க ரெண் பக்கத்துல ஒரு நீங்க போட்டு விடுறீங்களாங்க நீங்க போட்டு விடுற அழகு எனக்கு தெரியுங்களே அந்த அழக நா மறுடி பாக்க விரும்பல
எப்ப நீங்க நா போட்டது எப்ப நீங்க பாத்தீங்க சொல்லுங்க
ஏங்க நீங்க வந்து நீங்க எவ்ளவு பெரிய
ஹி ஹி ஹூக் இப்ப என் என்னுடைய குட்டை தொளிதா போட்டுவுட்டா அசிங்கம நான்ல்லா நல்லாதா போடுவ
ஆஹ் நீ உங்களோட நீங்களே குட்டை தோழின்னு சொல்றீங்கன்னா
அவள் குட்டை தானே நா வந்துட்டு நெட்டை தோழி அவள் குட்டை தோழி
அப்படிங்களா உங்க கூட்ட அந்த தோழி வர எனக்கு வந்து பேசலா பேசலானு சொல்றாங்க
ஆ
எனக்கு அவங்க சொல்ற போது எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குதுங்க நா என்னங்க பண்றது இன்னுமே பேசல மதியான குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க அத வது பா சகல டப் அப்பால அனுப்புனாங்களா நா பச்சைக்கள டப்பாக்குள்ள போக மாட்ட ஏனா எகிட்ட ஆஹ் என்கிட்ட யாரோட எண்ணுமே இல்ல
செரி செரி உம்
வந்துட்டு அது அஹ புதுசு தானே அதால உபயோகப்படுத்த த மாட்ட அப்படியே போனாலுமே எ உள்ளே போ மாட்ட மேலயே பார்த்தட்டு விட்டுருவேன் நான் பச்சக்கள டா- பவே எ வாழ்க்கையில மறந்துட்டங்க சொல்ல போனா
நம்பளுக்கு தேவ இங்க பஞ்சு முட்டா அது மட்டும்தா அது மட்டும்தா வாழ்க்க உலகம் எல்லாமே
ஆமாங்க இப்ப வந்துட்டு நா உங்களுக்கு ஹ என்னோட அஹ அழகிய லைலா வாட்ட எந்திரிச்சு நின்னுட்டு கீழே குமிஞ்சுட்டு இருந்தன்ல
புரியல ஆமா ஆமா ஆமா ஆ
ஆஹ் அது பாக்குறக்கு வேண்டி உள்ளுக்குள்ள போனங்க
செரி
இப்பதா பாரத்த குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க
ஆஹ் எப்
அஹ அது யெபோ அனுப் ச்சதுன்னே தெரியல பாக்கணுங்க அவங்க அவங்ககிட்ட வேற எப்ப பேசுறதுன்னு தெரியல அவங்க வேர திட்டுவாங்க என்னைய
திட்டுவாங்களா அவகிட்ட என்ன அவங்ககிட்ட பேச நீங்களா என்ன பேசுவீங்க நல்லா பேச
நால் நாலு அம்பத்தி ஏழு அவங்ககிட்ட அவங்ககிட்ட என்ன பேசுறது தெரியாதுங்க
என்ன பேசுறதுனே தெரியாதுங்களா
உங்ககிட்ட ஏதோ உளறிகிட்டே இருக்கே எனக்கு அவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல
ஏங்க எல்ல இதுலே சொல்றீங்க குட்டை தோழி என் அவள் பேசமாட்டாளா குட்டை தோழி
அவ வந்து அவங்க வந்துட்டு பேசுவாங்க பேசுவாங்க அஹா அவுங்க வந்துட்டு எதோ எதோ பேசுவாங்க நானு பேசுவே ரெண்டு பேரும் பேசுறதுக்கு சமந்தமே இருக்காதுங்க சமந்தமே எல்லாம் பேசுவோ என்ன பேசுவோனே தெரியில மறந்து போயிட்டாங்க நா னே நீங்க பே நீங்க ரெண்டு பேர் பேச மாட்டீங்கிளா
மாட்டோம்
ஏங்க இப்பிடி இருக்கீங்க
அப்பிடிதாங்க நாங்க ரெண்டு பேர் பேசிக்க மாட்டோம்
ஆஹா நல்லா இருக்குங்க இது
ஆமா நீ குட்டை தோழி எனக் கோரு சங்கட்டம் பண்ணிட்டாங்க நீங்க வந்துட்டு அவட்ட கேக்க கூடாது என்னத்த எப்பிடியே தெரியு எனுத்
நீ நீங்க வந்துட்டு நம்பிக்க து யாரையு நம்ப கூடாது நம்ப கூடானு சொல்லம் போதே எதோ யோச்சங்க அதுக்கப்புறமு வந்துட் நீங்க நீங்க வந்து ஒரு கதை வெச்சிருந்தீங் ங்கல்லா அதாவுது கதையில்ல அது ஒரு புத்தகம் வெச்சுருந்தீங்கல்ல
உம்
புத்தகம் புத்
நீங்க அறிவான ஆளுன் எனக்கு அப்பப்ப நீங்க நிரூவுசுட்டே இருக்கீங்க சொல்லுங்க
ஆமாங்க அப்புற நா வந்துட்டு இதுல்லா இ யோசிட்டு அதுக்கப்புற சேரி நம்ம ஏ போய் கேக்குட்டு சொல்லிட்டு
ஓ கேக்க மாட்டீங்கிளா செரி எ குட்டை தோழிய வந்துட்டு ஒரு என்ன ஆச்சுன்னா நாங்க ஒரு பத்தாவது படிச்சுட்டு இருக்கும் போது நாங்க ஒரு குடும்பம் இருந்தோம்முல்ல
ஆம்மாங் ஆமாங்க
கொஞ்சோ யாருக்கும்மிது வேணுன்னே நா யாருமே என்ன மதிக்கிலனாலு கொஞ்சோ இது பண்ணி இத பண்ணி சுத்திட்டுருப்போம் புல்லாம்
ஆமாங்க
புள்ள வந்துட்டு பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கும் போது சண்ட வந்துருச்சு கொஞ்சு கொஞ்சமா இருவரு மன இது அதெல்லா வந்துச்சு
ஆ
இவ கூட மட்டுந்தா பேசுறா அவ அவ கூட மட்டுந்தா பேசுறா அப்பிடின் வண்சு அப்புறோ நாங்க இப் இப்ப ஒரு இது போட்டம்ல கதை
ஆமாங்க ஆஹ்.